ஆ
ஆ இன்னைக்கு எதுவு பண்ணலாமா சம் தயர் தா தாளிக்க போறே நேத்துக்குப்ஃபுல்லா கவிச்சி இதாச்சு கறி அது இது சாப்ட்டுருந்தே தோ இன்னைக்கு தயிர்தா தாளிக்க போறோ
செரி செரி ஆ இங்கயு தயிர் சாதமேதா
என்ன ஒரே கவிச்சது இங்க தயிர்சாதோ அங்கதா ஒரு வாரமா கவிச்சே இல்லையா
ரெண் நேத்து நைட்டு வெளில போயிட்டு வாங்கிட்டு வந்தேனே சிக்கன் ரைஸ்ஸு
ஆ அதுகுதா அதுக் காம்பன்சேட் பண்றீங்க இப்போ பய என்ன பண்றா
தூங்கறான்ப்பா
ஒரே தூங்கிட்டுருக்காரா தூங்குற டைமா இப்போ அவருக்கு
ஆமா அமு முன்னாலே போட்டே சரி இன்ன போ ஃப்ரீயா இருக்கலா அப்டின் பாத்தா நம்புளுக்கு ஒடம்பு டயடா இருந்தது
ம்
கொஞ்ச நேர படுத்துட்டுருந்தே
ஆ
செரி இப்பதா குரூப்ல மெசேஜா போட்டுட்டு இருக்காங்களே
ஆமா
என்னா பண்றது அப்டின்ட்டுதா செரி பேசலாமே அப்டின்ட்டு பண்ணே
ம் எ பைய பால்வாடிக் அனுப்ச்சு விட்டே நேத்தே பால்வாடி மிஸ் வந்தாங்க எது தொறக்க வேண்டது நேத்து நாங்கோ ஃபுல்லா கிளீன் பண்ணிடந்தணுமா குழந்தைங்க வரளன் பண்ணி தொடச்சு எல்லாம் பண்ணோ சம்ச்சு உட்ருங்கன் சொல்ட்டு போனாங்க இன்னைங்க ஆயம்மா நேர்லயே வன்ட்டாங்க
அப்டியா செரி செரிப்பா
ஓய் போடா சாமி போ வர ந்துட்டு வாடி போயிட்டேரு நா அழுவா நனசே பத்தா சேச்சே ம்மா சேம்மா அப்டின் போயிட்டாரு அவுரு நா சொன்னே முட்ட முட்ட புடிக்கு நீ சூல் போய் முட்ட வாங்வானே சேம்மா முத்தா வாங்கின் வரே முத்தா அப்டின்ட்டு போய்ட்டாரு முட்ட முட்ட குத்த ஏமாதில்லா அவ முட்ட பைத்தியங்க பைய
அதா காலையில் என்ன செஞ்சிங்க
காலையில நேத்து கரிக்கொம்பு வச்சோல அது இருந்தது மாவு இருந்து தோசுட் டாச்சு நீ வண்டது தைர்தா
நா கூட தயிர் தா செரி எ பையன்க்கு லூஸ் மோஷன் மாதிரி ஆச்சு லைட்டா
ஆ
செரி அதுக்கு தயிரே குடுத்துக்கலா
ஆ
இவுரு வெளியில சாப்ட்டுக்கறேன்டாரு இன்னிக்கி
ஆ ஆஃபிஸ்ந்தா வெள்ல சாப்ட்டுக்கன்ட்டாங்க
ல்ல நம்ப ஃப்ரீ இன்னிக்கி
அப்ப சந்தோஷம்
அ அ அவ்ள நா தயிர் சாதமே ஊட்டிட்டா சாப்ட்டுக்குவா இந்த சாம்பார் சா இதுனாதா கொஞ்ச கஷ்டோ அவன சாப்ட வெக்கிறதுக்கு
ஆமா அது பசங்களுக் தயிர் சாதோ பால் சாதோ தண்ணிவிடுவ உங்களுக்
ஆ அதுனால செரி நம்ம பொதுமையா செஞ்சுக்கலா அப்படின்ட்டு படுத்துட்ருக்கே
ஆ பரவால்ல நா இப்பதா எங்க நாத்தனார் ஃபோன் பண்ணாங்க நாளைக்கி குயின்சிலாண்ட்டு போல்லா நாலா தேதி ஸ்கூல் தொறக்கல கொழந்தைங்களுக்கு
ம்
எங்கிமே கூட்டு போந்தரு மா ஆஸ்டல்ல நாலனைக்கி ஆ வியாழக்கழமந்து ஸ்கூலு இந்த ஒரு ஒன் மந்த் எங்கேயுமே கூட்டிட்டு போல பசங்கள வீட்லயேதா இருந்தாங்க அதா சரி குயின் சண்ட போலா நாளைக்கி அப்டின் சொல்லி எத்தனையடி கால் பண்ணி சொன்னாங்க
ஓ அப்படியா இன்னைக் கிளம்பறீங்களா ம் ஓகே ம் செரி
இன்னைக்கு இருண்டு நாளைக் போலா இதுக் போலான் பிளான்
போயிட்டு வாங்க ஜாலியா
ஆதா ஒரு மாச போ கொழந்தைங் கேட்டேச்சு பீச்சு கூட கூட் போவுல்ல கொழந்தைங்கல சரி போலா எங்க வீட்டுல ஒ அஞ்சு குட்டீஸ் இருக்கு அவங்களுக் மூணு குட்டி எங்களுக் ரெண்டு குட்டி அஞ்சு சேந்து அச்சரிக்க ஆரம்பிச்சுட்டாங் போலா
பசங்களுக் ஒரு ஜாலி இப்ப இப்பந்த கொஞ் ஜோ அந்த எப்படி சொல்றதுன்னா அந்த நைன்த்து எயித்து வரைக்
ஜாலி அதுக்கப்புறோ அது எப்படி சொல்றது லை நம் நாங்க படி நாங்க படிக்கும் போது காலேஜ் வரைக்குமே அந்த ஜாலி இருந்துச்சி இப்பெல்லா பசங்க நைன்த் எய்த்துலியே இந்த ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் தெரிய மாட்டேங்குது
லெவன்த்து டுவெல்த் மூணுமே பப்ளிக்
ம் ம் அதுவு இல்லாம இந்த பசங்க படிப்பு விஷயத்துல இல்ல லைஃப் விஷயத்துக்கு ரொம்போ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்களோ எனக்கு தோணுது நம்மலா ஜஸ்ட் ஜெஸ்ட் லைக் தட்டுனு நம்ம போய்வோ நமக்கு ஆக வேண்டியது நமக்கு அளவுக்கே தெரியாது விவரந் தெரிஞ்சோ என்னமோ அது தெரியல ஆனா இப்ப இருக்க பசங்க பசங்களுக்கு எய்த்து தா படிக்கிறாங்க அதுக்குல்லயே அவ்ளோ ப்ரச்சுன என்னத்தா பட் ப்ரச்சனன் தெர்ல நம்மளுக்கு நாங்களுக்கே இப் ப்ப ஏம்மா நாங்க கல்யாண ஆகி ரெண்டு கொழந்த பெ பொறந்துடுச்சு எங்களுக்கு எங்களுக்கு இல்லாத ப்ரச் என்னாம எட்டாவது படிக்கிற கொழந்தைகளுக்கு இருக்கு
ஆமாப்பா இப்ப இருக்குற பசங்க சரியில்ல சுத்தமா இந்த ஃபோனு டிவி இதல்லா பாத்
நெம்போ இந்த இன்ஸ்டாகிராம் அந்த நெறைய ஆப்ஸ் அது என்னன்னா வாயில்ல நொழையாத ஆப்லா வருது அது எந்த எதுக்குத்தா அதெல்லா ஓப்பன் பண்றாங்க ஏ அதுல்லா ஜாயின் பண்றாங்க ஏ ப்ரச்சனை போய் மாட்டிக்கிறாங்கன் தெரியல
அய்யய்யோ யாருன் தெர்ல அதுக்குள்ள பெல் அடிக் க்கிறாங்க ம் சொல்லுப்பா
பாருங்க பாருங்க
ம் ம் சொல்லுப்பா ம் ம் எங்க பெரிய மாமியார் தா வந்துக்குறாங்க சொல்லுங்கப்பா
அ இப்ப கூட ஏ பொண்ணு வாட்ஸ் அப் மட்டுந்தா இருக்கு
ஆ ஆம்
புக் இன்ஸ்டாகிராம் எதுமே நா இல்ல வாட்ஸ்அப் மட்டுந்தா நா இருக்றனே எங்க வீட்டுக்காருக்கு தனி பேச கூட இல்லையா எதுக்கு தேவ இல்லாதா ப்ரச்சுன நா அழகா இருக்குற புடிக்கலையா அப்டின்னுவே என்ன இந்த யூட் டியூப்ல வீடியோஸ் பாத்துக்கிட் ரீல்ஸ் பாத்துட்ருப்பா அவளுக் நா எனக்கு இந்த இஸ்டாகிராமு செரி அதே இன்ட்ரஸ்ட் இல்ல நெறையா நியூஸ் பாக்குறோல்ல இதுக்குள்ள போனா அட் டோமேட்டிக்கா நம்மள இழுத்துரு அது என்னமோ சொல்றாங்க
சோசியல் மீடியால உள்ள போயிட்டாவே அவ்ளோதா
நம்ம லைஃப் முடுஞ்சுது அது நம் கொஞ்ச நல்ல விஷயத்த பார்க்குறோன்டு போனா கூட அது நெறைய அந்த கெட்ட விஷயோந் தா காமிக்குது கெட்ட விஷயோ சொல்லி குடுக்குது யாரு இங்க நல்ல விஷயத்த ஷேர் பண்ண மாட்டறாங்க கெட்ட விஷயத்தையா ஷேர் பண்றாங்க
அத பாத்துதா இந்த பசங்க நெறைய கெட்டுப்
கெட்டு போறதுங்க அதுதா அதுதா அப்ப இவ்ளோ இந்த சின்ன பிள்ளைய தா இப்ப மொளச்சு மூனெல பிள்ளைங்களால அதுக்குள்ளயே அவ்ளோ ப்ரச்சனை ம் ம் ம் ஏ எதுக்கு போணு குடுக்குறாங்கன் தெர்ல இவுங்களுக்கு அது ரீல்சா எடுத் ன்னாவு ஜாலியா இருந்தாலு அது வேறல்ல இங்க இதுக்கு ஃபோன் அவுங்க கிட்ட குடுத்துட்டு ரீல்ஸ் பண்ண சொல்லி டான்ஸ் பண்ண சொல்லி ஜாலியா இருக்கலா வீட்டோட ஜாலியா இருக்கலா எப்புடி இருக்கணுமோ அப்டி இருக்கலான் அப்புடி எப்புடி போட்டுக்னா பசங்க லைப் தான அது நெறைய எவ்ளோ கமெண்ட்ஸ் பண்றாங்க அதுக்கு அந்த கொழந்த நல்லா ஆட்னா கூட அதுல ஒரு நெறைய நெகட்டிவ் நானே இ படிச்சிருக்கே நா ஏ இப்டி பண்றாங்க கொழந்த நல்லா தான ஆடுது நல்லா தான ட்ரஸ் பண்ணிருக்கு அதுகுள்ள ஏ இவ்ளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நானே ந நெ நெனைப்பேன் ஏ இப்டி பண்றாங்கன்னு
ம் ஆனா இப்போதா கொழந்த அ கொழந்தையில இருந்தே எல்லா நோண்ட ஆரம்பிச்சிருதுங்களே
அதுதா அதுங்க நல்ல விஷயத்த பாத்தா பரவாயில்ல அதுங்க பாக்குறதெல்லா நம்மளும் எட்டிட்டு என்ன பண்றாங்க என்ன இருக்குது நா தா ஏ பொண்ணுக்கு ஐஞ்சு ஏ பொண்ணுட்ட போட்டுவுடறதுல்ல டிவில போட்றா பொம்ம படோ யூடியூப் கனெக்ட் பண்ணிக்க டிவியில பொம்ம படோ போட்றே கையில குடுக்க மாட்டே அப்டின்ற வேண்டிது
ஏ ஆமாப்பா அப்டித்தா இருக்கணு
யூடியூப்ல ஒனக்கு பாபிகேள் பொம்ம வேணுமா எந்த பொம்ம வேணு அம்மா வச் சிறப்பா அவளோ தெரியணு சேரிம்மா அ அவளு பாப்பா
ம்
நாத்னார் பொண்ணுக்கு பதினொரு வயசு ஆகுது வீட்டுக்குள்ளந்தான் குடுக்கவே மாட்டோன் அங்கேயும் அவளு குடுக்க மாட்டா நா சொல்லற வேண்டா இப்பதா ப பசங்களுக்கு தெரியற வயசு போன் குடுக்காத
ஆமாப்பா இப்ப வந்து புடிச்சுக்குச்சீங்கன்னா விடாது எங்க வீட்டுல அப்டிதா ஒரு பாப்பா இருக்கு து சாப்ட்றப்போ அவ கையில போன் குடுத்துருணு இல்ல சாப்ட மாட்டா
ம் எங்க வீட்லயு அந்த பிரச்சனைதா ம் கட் பண்ணி அதுஓ அது மிகப்பெரிய பிரச்சனை எமர்ஜென்சி ஆமா அது இன்னொரு விஷயம் தப்பா நெனுச்சுக்குவாங்க நம்ம கட்பண்ணநெனச்சிக்கோ கொழந்தைங்க கட் பண்ண தெரியாது இப்ப ஆப்போசிட்ல கால் பண்றேங்கோ ஏன் கட் பண்றா தப்பா நெனைச்சிக்குவாங்க அது வேற மாரி பிரச்சன கொண்டு போய் விடு அது கொழந்தைங்களுக்கு புரிய மாட்டேங்குது
அது புரிய மாட்டேங்கதுஅவுங்க வீட்டுல மொதல்ல
ம் அது எப்டி சொல்றது அவங்க போன் பண்ணியாவது கேட்கணு இப்ப அதுவு கேக்க அவங்களு நெனைச்சுக்குாங்க நம்ம கட் பண்றாங்களே ஏதாவது பிரச்சனையா இருந்து அவங்க ஒன்னு நடச்சிக்கிட்டே வேற ஏதாவது
அந்தா அந்தா ஃபஸ்ட் ஒரு ரெண்டு மூணு முறை இவ தான் பண்றா அப்டின்னு தெரிஞ்ச்சுசினா அகைன் திரும்போ நம்ம போன் பண்ணி கட் பண்ணாவே அ அவகிட்டதா இருக்கு போலகுது அப்டின்னு தெரிஞ்சுக்குறது
ம் அதுக்கப்பறம் ஒரு டூ டென்சன்ல சொல்றோ இந்த மாரி பாப்பா தா கட் பண்றா அதுக்கப்பறம் அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க அப்போ அண்ணே கிட்ட தா போன் இருக்கு அப்பறம் அவங்களே கொஞ்ச நேரோ கழிச்சு போன் பண்ணுவாங்க சே அவங்களே பண்றதுக்கு அமைதியா இருப்போ அப்டின்னு
அதா சேரி சாப்டபோது கீழே தட் தட்ல சாப்பாடு இருக்குதா இல்லையான்னு கூட பாக்கறது இல்ல போன்ல தள்ளினே சாப்பறது அவ அந்த மாதிரி
எங்க நாத்தனாரா பைய நல்லா சாப்டுவான்
அது அது தா
அது என்னன்னா போன் குடுத்துட்டு அவ எவ்ளோ குடுத்தாலு சாப்டாருவான் அது ரெண்டு தட்டு சாப்பாடா சரி மூணு தட்டு சாப்பாடா இருந்தாலு சரி அப்பறம் ந நான் பாத்துனே இருப்பே ஒரே கூட்டுத்தா சாப்ப தட்டல பாரு சாப்படு சும்மா நா அடிப்பே எதுவுமே சொல்ல மாட்டே தட்ட பாத்து சாப் சாப்பாடு எடுத்துருவே ரெண்டு தோச தா லிமிட்டு கோ அவ கோ ஒரு மாட்டி ஒரு வாட்டி ஒடம்பு சரிலனு ஹாஸ்பிடலு கூட்டுபோய்ருக்காங்க வயசுக்கு மீறி வெயிட் இருக்கான்னு சொல்லி சொன்னாங்க கம்மி பண்ணுங்க குவான்ட்டி ஃபுட்டே குடுக்காதீங்க நெறய அப்டின்னு அவனுக்கு எட்டு வயசு தா ஆனா கிலோ அதிகமானல்ல கொஞ்சோ குண்டா புஷ்டியா இருப்பா அதனாளே அப்பத்துல இருந்தே அவருக்கு நைட்டு வந்தாலே கம்மி சாப்பாடு தா அவருக்கு கம்மியா சாப்டு கம்மியா சாப்டு கம்மியா சாப்டு நா ஆனா பசங்களுக்கு அது என்ன ஆயிடுது நம்மகு குடுக்க மாட்டாங்க சாப்டறதுக்கு திட்றாங்க நம்ம அவுங்க நல்லதுக்கு அ ஒ ஒ ஓவர் புரில ஓ வெய்ட்டா இருக்கு ஆனா ஓட முல்ல
ஆ
ஆனா ஹெவியா மூச்சி வாங்க ஆரம்பிச்சிடி இழுத்து இழுத்து விடனா அவளுக்கு பயமாருக்கு அப்டி இழுத்து இழுத்து விடற பாக் க்கு ரெண்டு ஸ்டெப் போட்னாலுமே ம் ம் ச்சுக் விட்றா நம்பளுக்கு ஒரு மாரி அய்டுது என்ன இப்பிடி இது பண் ண்றானு அதனால இப்போ எகிட்ட வந்தா ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிர்வ நான் அவுருக்கு
ம் சேரி செரிப்பா என்ன பண்றாங்க எல்லா
இல்ல எல்லா அங்க எங்க நாத்தனார் ட்ல எ பொண்லா நாத்தானர்வீட்டுக்கு போய்ட்டாங்க வீட்ல யாருமே இல் நானு எங்க மாமியார் தா இந்த கறிவிக்கிறாங்களா அந்த கறிய அறிஞ்சிட்டு இருக்காங்க ஆ ஆ குளிஷ்டு இப்ப தா கெளம்பிட்டு ட்ருக்காரு வேலைக்கி வெய்ய அதுகுள்ள தயிர் தாள்ச்சி குட்த்துர்லா அப்டினு கடைக்கு வந்துருக்க வெயில் முடிலம்மா எம்மா நிக்க முடிலம்மா வெயில வந்து கிச்சட்டுன்னு மயக்கமே வர்து ம்
இல்லன்னா நம்ப திரும்பி திரும்பி போக முடியில நம்மளுக்கே ஒரு மாரி ஆயி ஓ செய்யனுமே ஒரு மாரி வெறுப்பா இருக்கு
ஆமா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிச்னா எங்க மாமியார் வேல செஞ்சிருவாங்க ன்னா அவ சமையல் பண்வாங்க நா பாப்போ செரி பட்றது கரட்டாருக்கு அவரு குளிச்சி கெளப்பி சாப்பாடு ஊட்டி லன்ச் பேக் பண்ணி கரக்ட்டா இருக்கு அவுங் காலைல என்ச்சல்லா முடிச்சிருவாங்க காலைல சாப்பாடு ஸ்கூல் ஆரமிச்சா எனக்கு முடிக் மதியான சமைக்கற வேல இருக்காது காலைல அவங்க எட்டு மணிக்கு ஃபுல்லா செஞ்சு வச்சருவாங்க அதோட த ஈவ்னிங் தா பாக்கணு நாலு மணிக்கு மேல
சரி இருப்பா மாமியார் கூப்பறாங்க நான் பண்ற ஓகேப்பா ம்
நாட்டர் ஆர லிட்டர் தயிர் தாங்கள